அ ந என்ன பண்ற
இந்த தானே மாபளம் தின்னு கொண்டுருக்கிறே
எப்ப போண் பன்னாலு மாபழம் திண்ணுட்ருகே சொல்லிட்டு கொரங்கு த போட்டியோ கொரங்கு உனக்குத போட்டியோ
அது அது எடுத்துக்குட்டு ஓடு நா எதுப் புடி இதனு நா தின்னுக்குட்ருக்கே
அப்ப கொ கொரங்குக்கு அடிக்க கூடாது உனக்குத்தா அடிக்கனு நெனக்கிறே
அந்தெல்லா மரொல்லா காய் நவள போய் ச்சு போட்டா காய்க்குனே ம்
நா அவரு டைப் ரைட்டருக்கு அவ பாத்தாருல அந்த பைய இப்ப எப்டிபா இருக்கா நல்லா இருக்கானா அ அபடின்னு கேட்டாரு ம் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேங்க ஐயா
நீ சொல்ல வேண்டியதானே அவ அங்க போனதுமே நல்லாதாயா இருக்கான் எல்லா அவ வாடிங்க்காது
ம் அவள்ட்ட சொல்டே இது மாரி மூ இப்ப அங்கயே போயிட்டு அங்கயே இருக்கே அதுக்கப்புறமா அந்த மாரி எதுவு இல்லயா அப்டினே இல்ல அதுக்கப்புறொ எதுவு இல்ல அப்டி சொன்னே மருந்து மாத்துர சாப்பிட்றாரு அப்டின்னு
பாருங்கள அவ எங்க வர்மாட்டறா ஒழுங்கா சாப்பிட மாட்றாங்க அப்டியே ஒரு நேர மா தேக்குனா மாத்துர வாங்கி டு நைட் தா குடுத்துருக்கே கு மாத்தி மா
அதுக்கப்புறொ மிஸ் யாரு பேசல மிஸ்ஸுலா யாரு பேசல அடிக்கல அதுங்கலே அடிக்கல நாளு அடிக்கல இத எங்கெயாவது நீ ஒருதடவ ப படத்துக்கு வரும்போது ஒரு மிஸ்ஸ பாத்தே ம் சும்மா சிரிச்சுட்டு மட்டு போய்ச்சு நானு ஜெய்சு ஆ அப்பறொ என்ன பண்றிங்க
ஒக்காந்தது எவ்வளோ கடுப்பா இருக்கு தெரியமாணே
சும்மா இருக்கற்து பெரிய வேல தாங்க அதா இருக்குறதுலேயே பெரிய வேல
அப்போ ணே
யாராவு யாரா சும்மா இருக்குறதா சொல்றங்க நாங்க கூட நம்ம சும்மா இருக்க முடியாது ஆ
ஏதாச்சு தீனி தின்னு ஏதாச்சு தீனி தின்னுகுட்டே இருக்க போதுங்கு எங்கிட்டு டயத்த இருந்து நாங்க பாலோ பண்ணி
அதே வீட்டு தின்னுட்டு நோ சுகர் டேனு இன்னிக்கு கவிதா சொன்னுச்சு நோ இன்னைக்கு சுகர் சாப்டக்கூடாதுனு பத்திரிக்கை இவ ரெண்டு சாக்லேட் குடுத்துருக்கதே அத பாத்துகுட்டே இருக்கே நா அதுவே பெரிய டாஸ்க்காருக்கு
ஆமா
ம் அதுக்கப்பற அந்த பைய அடிச்சானா நேத்து அந்த க்ரூப்ல உள்ளவே
ஆ ஆனா போமாட்டேங்து
போமாட்டிங்கிதா
ம்
ஏ
என்னன் தெரில அவனுக்கு எனக்கு போ மாட்டிங்கிது அவ அடிச்சாலு போ மாட்டிங்கிது நா அட்ச்சாலு போ மாட்டிங்கிது
அய்யய்யோ ஏ
ஆனா இந்த குரூப்ல மூண் நாளா இருக்கானா
ஆ
மூணு கால் தானே பேசுன நாலாவது கால்ன்னு காட்டுது ம்
சேரி விடு பேசிக்கலா அவன்ட்ட
ம் என்ன தெர்ல அப்றம் ஆ அவ நைட்ல ரொம்ப பிரியா இருப்பாம் போல
எல்லாருமே நைட்டு ஃப்ரீயாயிருவாய்ங்க ம் நைட் எல்லாருமே ஃப்ரீயாயிருவாய்ங்க நானே நைட்டு தானே ஆ நானே நைட்டு தானே ஃப்ரியா இருக்கே இன்னைக்கிதா ஏதோ இன்னைக்கி கொஞ்சொ வேல கம்மினால நா ஃப்ரீயா இருக்கே இல்லனா நானுமே பிசியா தா இருப்பே
ம் நீங்கல்லா பேசி எவ்வளோ நாளாச்சு
அதா
நம்மல்லா அப்டி இருக்கனாலதா அந்த ஆப்பு கொஞ்சொ கூடிருக்கும் போல
ஆமா
எப்பவுமே ஒர்க்குலயே இருக்காய்ங்க நீங்க எல்லா பேச வப்பாய்
என்ன என்னலே ஒலரிகிட்ருக்க என்ன சொல்ல வர
ஒன்னு சொல்ல வர்லடி அல்லா
நாளைக் என்ன சமைக்க போறிக
அண்ணி இந்த புலாவ் ஐட்டம் எது செஞ்சாலுமே நல்லா இருக்கு அண்ணி
புலாவ் ஐட்டம்
ஆ அன்னைக்கி எந் ஆம் என்ன சாதோ சாப்டேன்து ஐய்யோ சூப்பரா இருந்துச்சுண்ணே அது காளான் காளான்
காளான் சாதோ எப்ப நீ சாப்ட
அன்னைக்கு வந்திருக்கேல அந்த பிள்ளைள் கூப்டுது ம்
காளான் சாதோ எப்ப சாப்ட நீ
அன்னைக்கு வந்திருந்தண்ணேலே வீட்டுக்கு
ஆமா அப்ப சாப்டியா ஆ நா அப்ப ஒனக்கு வேறோ வேற என்னம் என்னமோ வாங்கிட்டு வந்தனே என்ன வாங்கிட்டு வந்தன் ஒ திங்கறதுக்கு வாங்கிட்டு வந்தே காளான் சாதோ போய் சாப்டியலோ
நீ வந்து போய் முஸ்லீம் வீட்ல போய் பிரியாணி வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு போனவர்த
பக்ரீத்துக்கு வாங்க போனே வாங்கிட்டு வந்தே நீங்கத திங்காம போயிட்டிய
எ நீ போயிட்டு எவ்ளோ நேரோ கழிச்சு வார்ற
இயாணி குடுக்க லேட்டாதா ஆகு அங்க செஞ்சி முடிக்க வேணாவா
நீ செய்றக்கு முன்னாடி ஒண்ண யார் போ சொன்னா
செய்றதுக்கு முன்னாடியா அவிங்கதா வர சொன்னாய்ங்க அப்பறம் பாத்தா தால்லுச்சா மட்டு இருக்கு இருக்கு இந்தா வந்துர்ரே வந்துர்ரேன்னாய்ங்க சேர் தால்லுச்சா சொல்றாய்ங்க சொல்ட் நடக்கறத பாத்தா லேட் ஆயிருச்சு
நா அப்பதா ஆத் அன்னைக்கி அது நீதா கொழம்பு வச்சிருந்தியாம்ல்ல
கொழம்பா
ஆ
ஆ
ஆட்டுக்காலா எலும்பா என்னமோ போத்து
ஆமா அத தாலிச்சாச்சில்ல நெனைக்கிறேன்ல
ம் சூப்பரா இருந்துச்சுணே நா எத்தன தடவ அதா நீ தா தின்ன அண்ணி சொல்லச்சு
யூடியூப்ல பாத்து தாளிச்சு வச்சே அன்னைக்கு கவிதாவு சொன்னிச்சு அததா சொன்னிச்சு என்ன தாளிச்ச அப்புறோ டேஸ்டா இருக்குனு மறுபடியு திரும்ப கேக்க சொல்லுவா போலயே
ஆ நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு எனக்கே ரொம்ப புடிச்சிருந்துச்சு
எ யூடியூப் சேனல்ல பாத்து வச்சேங்க நல்லாருந்துச்சு அடாக் செக் ச்சி இவே இல்ல
யூடியூப்பு யூடியூப்பு வந்தனால நம்மளுக்கு ஒரு ஒரு இதுவா இருக்கும்னா
யூடியூப் இருந்தனால
யூடியூப் இருக்கனால
ஆமா ஈஸியா நம்ம பா ஈஸியா ஈஸியா இது பண்ணிக்கலா கத்துக்கலா அதுல அபின்னு ஒரு சேனல் இருக்குல்ல அந்த அபி சேனலா வச்சு தா நா அது செஞ்சே அது சூப்பரா இது பாத்துக்க
ம் ம் என் என்னதுன்னே
அபி அபினு ஒரு சேனல் இருக்கு
செரி செரி
அ குக்கு வித் அபின்னு நெனைக்கிறே அது பேரு அந்த சேனல்ல பாத்தீன்னா அவ்ளோ சூப்பரா சொல்லி தருதுங்க நம்பளா வீட்டுல இருக்கற எதச்சு சொல்லி தருது
அந்த மாரிதானே பாக்கனு வீட்ல இருக்க சொல்லி தர மாரி
அ கெஸ்ட்டா எதுனா சேந்தாமாரி செர்ங்க செய்றவங்கள கலாய்க்கிங்லா
ஆ பரவால்ல நம்ம அதுல பாத்தே சமைச்சுக்கலா நல்ல விஷ்
நீயு காலேஜில செஞ்சி பழகு மட்டன் ப்ரோ மட்டன் எ வெள்ளச்சோறுக்கு வந்து கெட்டி கொழம்பு வச்சுக்கணு அ பிரியாணிக்கி வந்து தாளிச்சா வச்சுக்கணு
அதே நல்லாருந்துச்சு செம டே அதுவு அன்னி ஃபோர்ட்ஸ் தின்னு நல்லாருந்துச்சு அதுவு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் அண்ணி எனக்கு புலாவ் செஞ்சி குடுத்தப்ப நா தா உப்பள்ளி கொட்டிட்டு ஆனா நா வந்து அண்ணிய கலாயிப்பே நா ந் ந் ந் நீங்க தா அண்ணி உப் பள்ளி நறையா கொட் டிட்டிங்க அப்டின்னு
ஆமா ரெண்டு பேரு மாத்தி மாத்தில உப்பு போட்டீங்க பா என்னவோ இதுன்னு சொல்ல முடியாம சாப்ட்டி
பத்தக முடியாது அதெல்லா
ம்மா மறக்க முடியத அனுபவோ அ நல்லா இருந் ச்சு அனா அனா ஜாலியா இருந்துச்சு ம்
ஆமா
அது ஒரு வாழ்க்க அது
அப்ப பாரு நம்ம இந்த தண்ணி இல்லாம அதெல்லா யோசிச்சு பாறே தண்ணி இல்லாம எவ்ளோ
அதான் தண்ணி இல்லாம புதுபழி இதுல போய் குளத்துல அள்ளிட்டு அள்ளிட்டு வருவோம்
ம்
ஜாலியாதா இருந்துச் அதுவும்
அப்ப கூட நல்லா இருந்துச்
கஷ்டப்பட்டானும் கஷ்டப்பட்டானும் தண்ணிய இது பண்ணனும் ஆ நல்லா இருந்துச்சு ஜாலியா
ம் என்ன வண்றது நான் அந்த மோட்ரும்
மாம்புது கத்து கத்துர கத்துல பாம்பு அழகா திரும்பி போயிிருச்சு
ஹ ஆஹ் ஹி ஹி ஐயோ ஐயோ இவங்க நம்மளோட மோசம் மானவிங்கலா இருப்பாங்க போல வா ஓடிருவோம்
எந்த இந்த கத்துக்கத்துறாங்க நினைச்சு ஓடிருச்
அதான்
குடும
நான் மறுபடியும் ஆ அந்த மோட் ரூமுக்கு போனே கரண்டு மோட் ரூ போட்டுட சொல்லி சித்தி சொன்னாங்க ன்னு போனேன்
ஆ
போய் சுச்சல கை வைக்கிறேன் இந்த கொம்பேரி மூக்கன்ன இருக்குன அது மேல இருந்து வதக்குன்னு உழுந்துச்சே எங்கிட்ட விழுத ஏங எங்கே உளுக் என்னன்னே தெர்ல பாத்தினு வச்சிக்க கரை மேல வந்து விந்டா விழுந்த விலுக் தெரில அங்க எப்போ பாத்தீன்னுமே அந்த மோட் ரூம்ல அ எப்ப பார்த்தாலேபாம்பு இருக்கும் அதில
அந்த இதுலயா அப்ப பார்த்திடே இருக்கணு
சரினை இருன திருப்பி கூப்பறியா
ஆ செரிலே நா கூப்பிரே